ஆ சொல்லுங்க தே
அதா நம்ம டக்குன்னு கால் பண்ட்டோமே நீ ஆ ரெடியா இல்லயோன் பயந்துட்டே அ
இல்ல இல்ல நா ஃப்ரீயாதா இருக்கே ஃப்ரீயாதா இருக்கே பேசுங்க
செரிப்பா செரிப் அது ஒ அப்டியே இப்ப தனியா இருப்போமா அந்த நேரோ அப்டியே ஒரு ஒரு ஒரு யோசனையா வரு
ம் அதா த்தே எல்லார்க்கு எல்லாரு நல்லவங்களாக முடியாது
ஆமா ஆமா
ப்ப நா நல்லவலா தெரிவே இன்னொஸ் சூழ்நெலயில பாத்தா நீங்க நல்லவங்களா தெரிவீங்க சோ அந்த சூழ்நிலய வச் செ நம்மோ யாரையு
இது பண்ண முடியாது எனக்கு அதனாலதானப்பா என்னன்னா அவ அப்டியே ஒதுங்கிக்கிட்டே போறானே அவன நம்ம அப்டியே வுட்ற கூடாது அப்டின்னு இருக்குப்பா
ம் ம் பட்டு என்னனாத்தே ச் ஒரு கொழந்த தெரியாம பண்ணுதுனா அதுக் நம்ம புரிய வெக்கலா
ஆமா
ஆமா ஒலகமே புரிஞ்சவங்களுக்கு நம்ம எது சொல்லி மாத்த முடியாது அவங்க மைண்ட போய் நம்ம மாத்த முடியாது
ஆமா
ஆமா அவங்க எடத்துல இருந்து பாத்தா அவங்க வந் து நம்ம ஒய்ஃப் பக்கம் தான் இருக்கணும் அப்டின்னு நெனைக்கிறாங்க
ம் ம்
சோ நம்ம வெளகிக்கிறது நமக்கு மரியாத நமக்கு நல்லது வெளகி முழுசா வெலக சொல்லல ஒகே அவங்ளுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்மோ நம்ம எடத்துல இருந்து போனோங்கதா
ம் அத யா எனக்கு அதா வெ என்னன்னா அது நம்ம நம்மளோட நா வந்து இப்போ உங்களுக் பக்கத்துல வந்து இருந்தேனா நா சந்தோஷமாதா இருப்பே நீங்களு சந்தோஷமா இருப் பிங்க நானு சந்தோஷமா இருப்பே அத நா என்ன நெனைக்கிறேனா நா என்னோட சந்தோஷத்த மட்டு நா நெனைக்க வேண்டா ஏனா அவெ அவெ வந்து என்னைய பாக்குறானோ இல்லயோ இருந்தாலு நம்ம வந்து அவன விட்ற கூடாது நம்ம அவனுக்கு பக்கத்துலயாவது இருக்க ணுமோ அப்டின்னு எனக்கு தோணுதுப்பா
சேரி நா ஒண்ணு சொல்ட்டத்தே
ஆஹ்
ஆஹ் இப்போ வந்து நீங்க இங்க வந்தா சந்தோஷ மா இருக்கீங்க
ம்
ஆனா அத விட்டுட் டு நீங்க ஒண்ணு ட்ரை பண்ண போறீங்க விட் விட்றக்கூடாது அப்டின்னு ட்ரை பண்ண போயி அங்க இருந்து உங்களுக்கு சந்தோஷோ கெடைக்காது
சு வேதன பட்
ஆ அப்போ நீங்க ஏ வேதனய தேடி போணுன்றீங்க இங்கே சந்தோஷத்த விட்டுட்டு ஏ வேதனய தேடி போணுன் றீங்க
அ அந்த பையன அது அவன அப்டியே அவன அப்டியே தனிச்சு உட்டுறக்கூடாதுன் தோணுதுப்பா
ஆ புரியுது பட் டு நா அதா சொல்றேன்ல அவுங்க வந்து கொழந்த கெடையாதுத்தே ஆ அம்மா முக்கியோன் நெனச்சாங்கன்னா அவுங்க எந்த நாட்டுல இருந்தாலு போய் பாக் க்கதா செய்வாங்க இப்பயு அவங்க முக்கியொ தா நெனக் க்கிறாங்க பட் இப்ப அவங்க இருக்கிற சூழ்நிலை வந் து அவங்கள விடமாட்டிக்குது அவ்ளோதா
உம்ம்
அது அவங்களுக்கு ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுவாங்க ஆஹ் புரிஞ்சுட்டு ஒ ஓகே அம்மா வந்து நமக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு வளத்துருக்காங்க அந்த எடோ அவங்களுக்கு தெரியு அத அவங்க யோச்சு பாக்காம கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அந்த மாரிப் பிள்ளைங்கள நீங்க வளர்க்கல அது எப்பேயுமே அவங்க் மனச்ல இருக்கு
ஹ
சொல்லுங்கத்தெயே சொல்லாதீங்க
அவன அப்டியே நம்ம அவன தனியாவே அவன விட்ர கூடாது ஏனா நா எங்க இருந்தாலு நீங்க வந்து என்னய பாப்பீங்க நானு வந்து உங்கள பாப்பே
ஹ ஆமா
துலதா இருக்கணுங்குறது கிடையாது ஆனா அவன வந்துட்டு அப்டியே ஆ ஏற்கனவே தம்பியோட ஒட்ட வுடாம சுத்தமா கட் பண்ணி வச்சுருகாங்க ன்னு என்னய வு ஆமா என்னயவு வந்து ஒரு ஊறுகா மாறிதா அப்பப்ப தொட்ற மாறிதா வச்சுட்டு அவங்க அப்ப அவங்க அம்மா வந்து கூடவே இருக்கணு அப்டின்னு அவங்க அம்மாவ அவங்க தேடுறாங்கல்ல உஹ் அப்ப அத மாறிதானே அந்த பயனுக்கு இருக்கு நம்ம அம்மா தனியா இருக்காங்களே நம்ம அம்மா வந்து நம்ம கூட இருக்கணுமேனுதா அந்த பயனுக்கு அப்டிதானே இருக்கு
ஆமா
அப்ப அவ அவனோட இது வந்து உணர்வுகள வந்து ஒதுக்கி வச்சுட்டு அப்ப அவனோட அம்மானா வேண்டா என்னோட அம்மாதா வேணுங்குற மாறி அவங்க அப்டி வச்சிருக்காங்கன்னா அது பாவ அந்த பயனால ஒண்ணு சொல்லவு முடியல
ஆம்மா
ஆஹ் அவ அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கா அவன ஆ அதுக்கா எனக்கு நம்ம கொஞ்சமாது அவனுக்கு பக்கத்ல போயிட்டோனா அவன அவ கொஞ்சமாது நிம்மதியா இருப்போ இப்ப என்னனா உங்களுக்கு பக்கத்ல வந்துட்டேனா நம்ம அம்மாவ எல்லார்மே நம்மள விட்டு தூரமா போயிட்டாங்கனு அவன் ஃபீல் பண்ணுவான் லப்பா அ என்னதா அவனுக்கு ஆ என்னதா அவனுக்குனு அ ஒரு ஒய்ப் தா அவனுக்கு முக்கியம் அப்படின்ட்டு அவ இருந்தாலுமே நம்ம நம் அம் மா பாரு நம்ம முக்கிய இல்ல அவன் தான் முக்கியம்னு அவனுக்கு பக்கத்துல போயிட்டாங்கனு நினைப்பான் லப்பா அவுங்களுக்கு இது வசதியா போயிரு அவுங்களுக்கு இது வசதியா போயிரும்ல இதா சாக்குனுட்டு இத வச்சே ட்விஸ் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க லப்பா
கரெக்டு தா அத்தே
உம்
நீங்க வந்து யோசிச்சு கோங்க தெயா நாயே நா வந்து இங்க உங்கள ஃபோர்ஸ் பண்ணல வாங்கனு சொல்ட்டு ஆனா நீங்க அங்கிட்டு போனா
எனக்கு அதுதான்ப்பா எனக்கு என்னன்னா எனக்கு என்னனா நா நா சந்தோஷமா இருப்பே இப்ப உங்களுக்கு பக்கத்ல வந்துட்டேனா நா வார வாரம் உங்கள பாப்பேன் அவனுக்கு அம்மாவ பக்கத்ல இருந்து அவன் ரொம்ப சந்தோஷபடுவான் எனக்கு ரொம் நானு சந்தோஷமா இருப்பே நம்ம ஹேப்பியா இருக்கலா நா ரொம்ப சந்தோஷமா இருப் நா இல்லேன்னு சொல்லல ஆனா வந்து நாம இருக்குற காலகட்டத்துல வந்து நானு எவ்வுளோ நாள் இருக்குறோமோ தெரில இப் இருக்குற காலகட்டத்துல அந்த பைய பிளஸ் டூ முடுச்சதுல இருந்தே அந்த பையன தனியா விட்டுட்டேபா பதினெட்டு வயசுல இருந்தே
சேர் சேர் அளக் கூடாது தே
அதுனாலதா எனக்கு வருத்தமா இருக்கு இருக்குற காலகட்ட மாவுது அந்த பைய கூட இருபோ நம்ம
சேரி சேரி சேரி
அவன அப்டியே விட்றக்கூடாது அப்பிடின் இருக்குப்பா எனக்கே நா வந் து உங்க கூட இருந்தனா நா ரொம் ரொம்ப சந்தோஷ்சுமா இருப்பே ஆனா ஏ சந்தோஷ்சோ எனக்கு போது நம்ம புள்ளைய ஒத்தையில விட்டுட்டு அவே வந்தா கூட ஏதுக்கு வர்றேன்னுலா கேட்டிருக்கே நானு இது அதுனால எனக்கு அவன் வந்து என்னைய பாக்கணுங்குறது கூட இல்ல ஏதோ அவுனுக்கு வந்து அம்மா நமக்காக தான் நம்ம அம்மா வந்து இங்க இருக்காங்கன்னு அவுனுக்கு தோணுனா போதும்ப்பா நா அதுக்காகதா நா சேத்தி இங்கியே வந்து பனானே எனக்கு இங்கு என்ன ஆஹ் எனக் இங்கி யாரு இருக் க்கா எனக்கு நா இல் இல்ல ஊர சுத்தி பாக்கணும்னு வந்தன்னா பிள்ளையோட இருக்கணுன்தா வந் தே ஆனா அதையுமே அந்த பொண்ணு தப்பா நெனச்சுக்குச்சு உம் எனக் க்கு இப்பல்லா அப்டி எத பாக்குமே இப்ப ஒ ஒரு ஒரு ஆர்வுமே இல்ல பா
நியாந்தே
அவ்வுளோ ஒரு சந்தோஷ்மா வந்தேன்ப்பா இந்த ஊருக்கு ஒரு ஒரு நிமிஷமும் நல்லா அப்ப கடவுள் நமக்கு நல்லபடியா எல்லாமே அமைச்சு குடுத்துட்டாங்கன்னு சந்தோஷ்மா இருந்தே இப்ப இப் எங்கியே எதுவுமே இப்ப எனக்கு பிடிக்கில எங்கயுமே ஒரு கோயிலுக் போக பிடிக்கில எதுவுமே பிடிக்கிலப்பா இல்லைனா காளிங்கம்பால் கோயில் போ மயிலாப்பூர் போவே கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பே இப்ப எதுவுமே பிடிக்கில எனக்கு எதுக்காக நம்ம இங்க இருக்கோம் அந்த ஊர்ல அப்டி இருக்குப்பா
சேரி ஃபீல் பண்ணாதிங்க எது எது நடக்கணுமோ அந்த டைம்ல கரெக்டா நடக்கும் தெ
உம்
நீங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க அத
உம்
அது வந்து நம்ம முடிவு பண்ணலாம் நாங்க இதுதான் இப்போ கார் எக்ஸாம்பிளுக்கு கார் வாங்க போறோம்னா. நம் இந்த மாடல் தான் வாங்கணும்னு நெனைச்சகிட்டு இருப்போம் பட் கடவுள் தெரியும் கடவுள் ஆல்ரெடி முடிவு பண்ணி வெச்சிருப்பாங்க நம்ம கைக்கு என்ன கார் வரணும்
வரனு
அதே மாதிரி நீங்க என்ன பிளான் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஊர் கரெக்டா இருக்குமோ கடவுள் வந்து அந்த ஊர்ல உங்கள வெப்பாங்க அவ்ளோதா
ஆ அததான்ப்பா நானு நெனைக்கிறேன்
ஆமா
ஆ கடவுள் வந்து நா எப்பயுமே நான் உங்களிட்டையுமே சொல்லியிருக்கேன்ல என் என்னோட இது வந்து என் வாழ்க்கையே ஓன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் எனக்கு என்ன நடக்கணுமோ ஆ என்னைய வா அது அந்த இது ஒரு லைனே ஒண்ணு நான் இது யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் எங்கே நடக்குமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்று அறியேன் தில்லையிலே நடம் விடுவான் எங் எங்கோன் அருள் அப்டின்னு அப்டின்னா என்ன அர்த்தம்னா எங் எங்கே நடத்துமோனா நம்ம எங்க நடக்கணுனு இருக்கு எங்கே கிடத்துமோ இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கணுனு இருக்கு எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ நம்ம எங்க இருக்கணு அப்டிங்கிறது என்று அறி றியேன் நம்ம வந்து அது இது எல்லாமே நம்ம எங்க நடக்கணு எங்க இருக்கணு இன்னைக்கி நைட் நம்ம இன்னைக்கி எங்க தூங்கணு அப்படிங்கறதெல்லா வந்து நான் முடிவு பண்றது இல்லைய அவன் முடிவு பண்ணி அ அவே முடிவு பண்ணி நம்மள ஒ இங்க எங்க நீ இன்னைக்கி வந்து நீ இங்க நடக்கணு இன்னைக்கி இங்க இருக்கணு அப்டின்றத அவன் முடிவு பண்ணிருக்கான் ஆ அவன் முடிவு பண்ணிதான் அந்த பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம்
கரெக்டு
நமக்கு எல்லாமே நமக்கு வந்து இந்த உறவு விஷயத்துலதான் நமக்கு பிரச்சனைய ஆயிருச்சே தவிர நமக்கு எல்லாமே நமக்கு ஒ அவங்கதான் எ வ உயர்வானத தான் குடுத்துருக்காங்க ஒரு உயர்வான இடத்துலதான் நம்மோ ஆ உயர்வான இடத்துல தான் உக்காந்துருக்கோம் எங்கே நட த்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ எல்லா அவே அவே அவே எனிய நல்ல எடத் துல தா உக்கார வெச்சிருக்கா அது அந்த வீடும் ஆ வீடூ அது மாரிதா அந்த வந்து யாருனாலு நம்ம வீட்ல வந்து இருந்துட்டு சந்தோஷமாதா இருக்காங்க நல்லாப்பாவ அ இன்னைக்கெல்லா அவரெல்லா வ வ வ தாச்சி சொல்றாங்க அவங்களுக்கு இதுக்குதா பிடிச்சிருக்குது சித்தி நல்லா வ வெ வெக்க ல்லாம இருக்கு அப்டீன்தா அதா அப்ப ஆ ஆமா அதா செரின்தா நம்ளுக்கு கு கடவுள் நமக்கு எல்லா விதத்துலயு நம்மளுக்கு எல்லாமே நல்லதாதா குடுத்துருக்காங்க என்ன அதே மார் ரி அடுத்த ஸ்டெப் போ அவங்க என்னய எங்க நடக்க வைக்கணுமோ அங்க நடக்க வைக்கட்டு நீ சொன்ன மாரிதா என்ன நம்ம நம்ம முடிவு பண்றதில்ல
உம் நீங்க ரொம்ப யோச்சு டே ரொம்ப ஃபீல் பண்டே இருக்காதீங்க ஆட்டோமேட்டிக்கா இப்போ நீங்க எங் நீங்க வீடு ஃபுல்லா இப்போ நீங்க ஹோசூர்லயே பாத்துட்டீங்க அப்படீனாலுமே திடீவ் னு நீங்க அங்க போய் செட்டில் ஆயிருவீங்க நீங்க அங்க பெரியண்ணா இருக்கிற ஊர்ல போய் நீங்க செட்டில் ஆகுற நெலம கூட வரலா சோ கடவுள் அத டிசைட் பண்ணுவாங்க கையப் புடிச்சு கூப்ட்டு போவாங்க உங்கள அது வந் து அவருக்கு தெரியு ஏனா உங்களுக் கு உங்க கேரெக்டருக்கு எந்த சூழ்நில கரெக்டா இருக் குமோ அங்கதா அவங்க உங்கள் கொண்டந்து விடுவாங்க
ஆமாமா
நீங்க இங்க வந்துட்டு அங்க போக முல்லயேன்னு ஃபீல் பண்ணாலு நடப்பதெல்லாம் நன்மைக்கே அதனால தான் நீங் வந்து உகாந்துருக்கீங்க
ஆமாப்பா
ஆமா நீங்க அடுத்த ஃபீல் கூட பண்ணலாம் அங்க போயிருக்கலாமோ அப்படின்ட்டு ஆனா இதுதான் உங்களுக்கு நல்லது உங்க ஆசை வந்து ஆஹ் வேறையா இருந்தாலும் நல்லது உங்களுக் எனக்குன்னு இது தான்
ஆஹ் கரெக்ட் நம்ம ஆசைப்படுறது எதவா இருக்கலா ஆனா நமக்கு எது நல்லதோ அது இக் அதுதான் நடந்தருக்கு
ஆமா கண்டிப்பா
ம்
சோ ரொம்ப யோசிச்சு ஃபில் பண்ணிட்டே இருக்காதீங்க செரியா
ஆஹ் ஆஹ் அதான்ப்பா நான் போன வாரமல்லாம் நான் என்னைய நெனைச்சு நானு உங்கள்டேலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேனா இப்ப ரெண்டு மூணு னால வ வ தாட்சி பேசினதுல இருந்து எனக்கு அவுங்கள நெனைச்சு அவுங்களுக்காக கடவுள்ட்ட வேண்டிட்டு நான் என்னைய
உம்
என்னைய பத்தி நான் யோசிக்கவே இல்ல எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு இவ நம்ம இதெல்லாம் என்ன விஷ்யம் அப்டி சாதாரண விஷ்யங்கிற மாரி நான் இத பத்தி ஒன்னும் யோசிக்கவே இல்ல இல்லன்னா நான் இத தலையில போட்டுட்டு இல்ல அழுதுட்டு இருந்தேன் போன வாரம்லாம்
ஆமா உம்
புள்ள நெலைமைய பாத்துட்டு அதுக்காக கடவுளே அப்பா முருகா அப்டின்ட்டு அதுக்காக நான் வேண்டிட்டு இருக்கேன் உம் உம்
அண்ணா வந்ட்டாங்களா தேவ் வீ ட்டுக்கு
இல்லப்பா வர்ல அதான் வ வ வ போன் பண்ணே மத்தியானம் எடுக்கல
ஓ அப்ப சாப்டவே வரலையா லஞ்சுக்கு
ப்பா நான் அதனாலதான் யோசிச்சுட்டு முட்ட ஊத்தல முட்ட வந்து அவர் வந்தாருன்னா டக்குன்னனு ஒரு ரெண்டு மூணு முட்டயை உடைச்சு ஊத் திக்கோன்டு முட்ட ஊத் ஊத்தல சாதம் மட்டும் நல்ல வேல சாதம் மட்டும் வடுச்சேன் நானு ஏதாவ யோசிச்சேன் யோசிச்சுட்டுதான் வரீங்களா சாப் சாப்புட வரீங்களான்னு ஒருத்தர நம்ம கேட்க கூடாது அதனால சேரி சாதம் வச்சு வச்சிருவோம் என்னேரனாலும் வரட்டும் ஆமா வந்தாங்கன்னா டக்குன்னு முட்டையை ஊத்திருவோம் இல்லையா அவங்க வ ஆஹ் சாப்பிட வரலைனாலுமே சேரி தண்ணிய ஊத்தி நம்ம நாளைக்கு தண்ணிச் சோறு சாப்பிட்டுப்போம் காலேல அப்டின்னுறோ ஒ வச்சுட்டேன்யா
சேரி சேரி த்தே
ஆம்மா வர்ல போனும் எடுக்கல அதான் அவுங்களுக்கு அப்டியே மைண்ட் ஒரே டிஸ்டர்பா இருக்கு போல இருக்கு
ஆஹ் இருக்கும் இருக்கும்
இன்சூரன்ஸ் க இவுங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்திருக்காங்க அந்த அவன் வேற ரொம்ப வ இது பண்றானா ஆஹ் பிரச்சன பண்றாங்களா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கே வேற ரொம்ப ஆ வ வ இன்சூரன்ஸ் போடும்போது ஒண்ணு சொன்னாங்களாம் இப்போ வந்துட்டு கிளைம் பண்ணணும்னு போது அது இதுன்ட்டு தாளிக்கிறாங்களாம் வச்சு.
அச்சச்சோ
ஆஹ் அதனால அப்டியே அந்த ஸ்ட்ரெஸ்லயே இருக்காரு போல நானும் காலேய்ல அவரு சீக்கிரம் கிளம்புறேன்னாரு கா